வணக்கம் தோழி
ஆ சொல்லுங்க தோழி
ஆ சொல்லுங்க என்ன பத்தி பேசலன்னா ம் ஆ பண்டிகை உங்க ஊர்ல என்ன பண்டிகை அதிகமா நீங்க இப்போ கொண்டாடுவாங்க கோவில்கள்ல என்ன சிறப்பு சிறப்பா நீங்க சாமி கும்பறது சா ட்றது நோம்பு சாட்டுறது அ அந்த மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது இருக்கா விசேஷோ
அந்த மாரி இந்த கோவில் கட்னாங்கன்னா கும்பாபிஷேகோ வைப்பாங்க
ம் ம் ம் இல்லைங்க இப்போ வருஷோ வருஷோமே பண்ணுவ ஆடி மாசத் துலயு வைகாசி மாசி மாசம் ஆ அந்த மாதிரி கேக்குற ஆ ஓ வித்தியாசமா இருக்கீங்களே ஆ
வந்து ஆ ஓம் காப்பு கட்டிருவோ அந்த மாரி அழகு குத்துறது தா
ம் ம்
ஒரு மாசமா வெரதோருந்து ஒரு நாள் தேதி குறிச்சு வச்சு காப்பு கட்டிட்டு மூணாவது நாள் வந் து ஒரு கோயில் இங்க ஆத்துக்கிட்ட ஒரு சாமி இருக்காங்க அங்க ட்ரம்ஸோட கூட்டிட்டு போயி ட்டு பால்குடம் எடுத்தீங்க போவு போது எடுத்துட்டு போயிட்டு செஞ்சுருவோ அப்றோ வரம்போது வந்து அழகு குத்திட்டு வர்றது அக்னிச்சட்டி எடுத்துட்டு வர்றது
ம் ம் ம் ம்
பண்ணுவோ அடுத்த நாள் வந்து காலையிலயே பசங்க வந்து முயல் அடிக்க போவாங்க
முயலே அடிக்க போவீங்களா ஓ சேரி சேரி சேரி முயல் கிடைக்குமா
முயல ஆ கெடைக்கு அது வந்து ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணுவோ அப்டின்னா பர்மிஷன் பர்மிஷன் எல்லாத்துக்குமே வாங்கிறுவோ ஆனா பசங்க வந்து ஒவ்வொரு வாட்டி இந்த அடிக்க கூடாதுன்னு ஒவ்வொரு வாட்டி ரூல்ஸ் போடுவாங்க அப் பல்லா வந்து தெரியாம போவாங்க
ம் ம் ம்
இங்க கோயில இருந்து சாமி ஒரு ஒருத்தர் ஒ சாமி வேஷோ போட்டுக்கிட்டு கருப்பு சாமி வேஷோ போட்
ஆ ஆஹா
ட்ரம்ஸோட டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவோம் அப்றோ ஈவி்னிங் வாக் அந்த முயல அடிச்ச முயல அடிச்ச முயல சாயங்காலோ மரு ஒரு மருத வீரன் கோயிலுக்கு போகும் போது அந்த ட்ரக்ல ரெண்டு சைடு தொங்க விட்டு முயல தொங்க விட்டு ஊர்வோலோ மாரி போயி நைட்டு சமயத்துல போய் சாமி கும்ட்டு
ம்
வருவோ எங்க ஊர்ல வந்து அது ரொம்ப ரொம்ப பேமஸ் செம்மையா இருக் கு யாரு சாமி கும்பு ட்டாலூ எங்க ஏரியால வந்து சாமி கும்புடுறது ரொம்பவே ஸ்பெஷால் நெறைய கூட்டோ வரு நெறைய பேரு வருவாங்க
ம் ம் நா இன்னிக்கு தாங்க கேள்வியே பட்றே நெஜமாவே
அந்த மாரி நெறையா பேரு வருவாங்க வெளி வெளியூர்ல இருந்தெல்லா இது வந்து வைகாசி மாசோ கும்புடுவோ ஆமா மே மாசோ இந்த வாட்டி கொஞ்சோ லேட் ஆயிடுச்சா அதானால ஜூன் மாசோ கும்பிட்டோ
ஜூன்ல கும்பிட்டீங்ளா சேரி
இந்த வாட்டி தா ஜூன்ல கும்பிட்டோ மித்ததெல்லா மே மாசத்துலேயே கும்பிடுவோ அந்த வாட்டி கொஞ்சோ கூட்டோ கம்மி ஏன்னா வந்து அந்தந்த மாசோ சாமி கும்புடுறத அந்தந்த கும்பிட்டுறணு
ம்
இந்த வாட்டி வேற புள்ளிங்களுக்கெல்லா ஸ்கூல் அதுக்காட்டி ஜூன் எல்லா ஸ்கூல் தெறந்திருச்சிங்க அதனால வந்து வெளிய ஒர்க் போனவிங்களு ஒர்க்குக்கு போயிட்டாங்க ஸ்கூல் போற புள்ளைங்களு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவ்ளோக்கு ஆனா இந்த வாட்டி கூட்டோ இல்ல போன வாட்டி செம்ம கூட்டோ அப்டியே அழகு குத்திட்டு அப்டி டான்ஸ் ஆடுவாங்க நடுவுலோ ஒவ்வொருதிங்ளா நின்னுட்டு அடே போலீசு இவங்க ட்ரம்ஸ் அடுச்சுட்டு நாவுரவே மாட்டாங்க பசங்கல்லா போலீஸ்லா சொல்லுவாங்க போதுடா நவுருங்கடா நவுருங்கடா ஆஹ்ஹா அது எப்டி நீங்க எல்லாத்துக்குமே பர்மிஷன் குடுக்குறீங்கன்னு எங்களுக்கு மட்டு ஏ இப்டி பண்றீங்க அப்டின்னு சொல்லி வேணுங்கற அளவுக்கு ஆடிட்டு தா அந்த ரோட்ல வழியே விடுவான்க அப்டி ஒரு அட்டகாசோ பண்ணுவாங்க நல்லா இருக்கு
அது வருது வருஷோ வருஷோ அ நீங்க கொஞ்சோ முன்னாடியே அதுக் கொஞ்சோ ஆர்வமா எதிர்பார்த்த எத்தனாளுங்க ரெண்டு நாளா
அ அஞ்சு நாள்
எங்கூர் ஃபுல்லா ஆடி மாச தா பெரிய ஆடி ஒன்னா தேதியே தேங்கா சுடுவாங்க ஆடி ஒன்னு பொறந்தன்னுயுமே அந்தன்னைக்கு பாத்தீங்கன்னா தேங்கா சுடுவாங்க தேங்கா சுடுவீங்ளா நீங்க ஆடி ஒன்னு அ இங்க தேங்கா‌ சுடுவோமா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாச பூராவே இந்த சுத்தியு இருக்குற கோயில்கள் எல்லாமே சாட்டி இருக்கு ப்பங்க அம்மன் கோவில்கள் எல்லாமே சாட்டுவாங்க அந்த என்னைக்கு சாட்டுறாங் களே அன்னைக்குல இருந்து தெனைக்கு கோயிலுக்கு போறவங்களுக்கெல்லா பழக்கோ இருக்கு அப்றோ கம்ப‌ நடுவாங்க கம்ப நட்டா பதினஞ்சாவது நாள் வந்து பண்டிக பொங்கல் மாவெளக்கு தேரு அப்றோ வந்து சக்தி அழைக்கிறது நல்லா இருக்கு தெனைக்கு ஒன் ஆடை வெட்டுறது கெடா வெட் ட்றது கோழி அருக்குறது அ அப்றோ வந்து உருள் தண்டோ போட்றது இந்த மாரி ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொரு சிறப் ப்பா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த வா வண்டி வேடிக்க
அ
இந்த மாதரி எல்லா நல்லா இருக்குங்க ஆ அந்த ஆடி மாசமே எப்டி ஓடுதுன்னே தெரியாது
ஆ ஆ
அதனால ஆடி மாசோ வந்து இங்க எங்க ஊர்ல ரொம்ப சிறப்பா இருக்கு அதுப்புறோ நம்ளுது நம்ளது எப்ப தெரியுங்களா நம்ம எல்லா கொஞ்சோ ஃப்ரீயா இருப்போ பொங்கல முடிச்சுட்டு அந்த ஃபெப்ரவரி மார்ச்சு அதுலதா‌ கொஞ்சோ ஃப்ரீயா இருப்போன்னனு வச்சுக்கோங்களே ஏப்ரல்ல சித்தரக்கன்னி வோ மே மாச சும்மா இருப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விநாயர் சதுர்த்தி தா பிள்ளையார்சுழி அதுல ஆரம்பிச்சதுன்னு வெச்சுக்கோங்களே வரிசையா ஆடி மாசமே வந்துரு சொன்ன மாரி ஆடி மாசோ பண்டிகைல ஆரம்பிச்சாலே விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி அப்பறோ தீபாவளி புரட்டாசி ஆயுத பூஜ ஆ அப்பறோ மறுடியு மறுபடியு என்னமோ வருங்களே அதுக்கப்புறோ மறுபுறோ தீபா ஆ தீபாவளி சொல்லிட்டே‌ அந்த மாதிரி நியூ இயர் வரு அப்பறம் மறுபடியு பொங்கல்லு இது மாதிரி ஓடிட்டே இருக்கு கும்புட்டுக்கிட்டே இருப் க்குற மாரி இருக்கு சாமி கும்பிட்டே இருக்க வரலட்சுமி பூஜ வரலட்சுமி பூஜல்லா எல்லா பயங்கரமா கும்புடுவாங்க
ஆ
அதுனால இந்த பண்
இங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க இந்த ஒருர்க கொடுவோ அப்பற ஆடி மா கோயில் வந்த இங்க வந்து நாங்க இந்த ஒரு விசேஷ கும்பிடுவோ அப்பற ஆடி மாச தேங்கா சுடுவோ
ம்
அப்பற இந்த பொங்கல் டைம்ல வந்து பசங்க டான்ஸ்லா வப்பாங்க போட்டிலா வப்பாங்க அது நல்லாருக்கு
ம் ம்
அப்பறோ இந்த கோயில் விசேஷ அந்த கும்பாபிஷேக வப்பாங்க தண்ணி ஊத்துறன்னு சொல்றது
ம் ம்
இந்த மாரி நெறையா நடக்கு
சேரி ஆனா எ அதெல்லா அதா சொல்றே பாருங்க அந்த மாதிரி நெறைய இருக்கு அதுக்கு ச கும்புறதுக் சேரி வீடு க்ளீன் பண்ண வேண்டியது சாமி கும்பட திருப்பி க்ளீன் பண்ண வேண்டியது சாமி கும்பட வேண் வேண்டியது செரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களே
ஆமா ஆமா வீடு க்ளீன் பண்றது பெரிய கஷ்ட
அதுதாங்க கஷ்ட சாமி கும்பிற அன்னைக்கு நாங்க டயர்டாயிருவோ சாமி கும்பிடவே எங்களுக்கு போக்கஸே இருக்காது அப்பா எப்படா உக்காரலான்ட்டு இருக்கு எங்களுக்கெல்லா அது பொங்கலெல்லா வந்துருச்சுன்னா அவ்ளோதா
கண்டிப்பா
அதனால நாங்க வந்து என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களே பொங்கலப்பல்லா
ஆ
ம் அதனால வீடு க்ளீன் ஆயுத பூஜைன்னா கடை கீழ இருந்து மேலே வரைக்கு அதுந்தா
ஆ
அ அதனால வந்துட்டு செரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களே
ஆ ஆ
ஆ அதனால ஒவ்வொரு பண்டிகைக்கு ஒவ்வொரு மாதிரி அந்த படையல் படைக்குறது வேற அது ஒண்ணு இருக்கு
ஆ
ஒவ்வொரு விநாயகருக்குன்னா ஒரு மாரி
ஆமா
ஆ இப்ப கிருஷ்ண ஜெயந்திக்குனா ஒரு மாதி கிருஷ்ண ஜெயந்தி யன்னா ஒரு மாரிங்க ஆய்த பூஜைன்னா ஒரு மாதிரி. புரட்டாசி வாரா வாரோ சனிக்கெழம கும்பட்றதுங்க.
ஆம்மா நீங்க புரட்டாசி கும்புடுவிங்ளா?
ஆமாங்க நாங்க புரட்டாசியு கும்புடுவோ.
ந் ந நா ஆம் நாங்ளு புரட்டாசி கும்புடுவோ.
பரவால்ல ம் அது வார வார கும்பறது. அதுவு அப்புடுதா செரியா இருக்குங் எங்களுக்கு.
ஆம்மா இங்கியு அப்டிதா அம்மா அப்டி இப்டின் ஓடிக்ட்டேருப்பாங்க.
ம் ஆமங்க செரியாருக்கு இங்கெல்லா.
அஹ மின்ன வந்து அ மின்ன வந்து சின்ன வீட்ரு ஞ்ச்சு அப்போ வந்து நாங்க இந்த வட சுட்றது பாயசன்னு இந்த மாரி நறைய பேத்த கூப்ட்டு புரட்டாசி அப்பல்லா சாப்ட கூப்புடுவோ.
அ
இப்ப வந்து கொஞ்சோ அந்த இதல்லா இதாய்க்கிச்சு அப்பல்லா எல்லாரு வேல வேலனு அல்லாரு வேலைக் போய்ருவாங்க.
ம் ம் ம் ம்.
அப்போல்லா வந்து நறைய பேரு வந்து சாப்புடுவாங்க நறையப்
அது நாங்க பொங்கலுக்குதா எல்லாத்தி கூப்புடுவன் வெச்சுக்கோங்களே புரட்டாசிக் பெருசா கூப்டுக் ட மாட்டோம் பொ பொங்க புரட்டாசில ஒரே ஒரு வாரம் மட்டு வந்து இப்ப இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்லா ம ட்டு ஒர் ரெண் மூணு வீடு மட்டுந்தா அதுவு.
ஆ
அவுங்கள மட்டுந்தா கூப்புடுவோ மத்தபடியெல்லா இல்லீங் பொங்கலுக்கு தா கொஞ்சோ நறைய எல்லாத்தியு கூப்புடுவோ.
ம் நாங்க வந்து புரட்டாசிக்கு கூப்ட்டு சாப்பாடெல்லா வெப்போ பசங்கள் க்கு இந்த மாரி எல்லா
அந்த மாசமே வந்து பாத்தீங்கன்னா அ முடிஞ்சா திருப்பதி வேற போய்ட்டு வருவோ.
ஆ அ
அந்த ஒரு ப்ரோக்ராமுருக்கு ம்.
ரொம்ப பக்தி உள்ளவிங்கெ போல
அ இது நாங்க ஃபாலோ பண்ணி அவனு எதையுமே விட முடியாது என்ன இதுல நடுவுல நா பாருங்க இத சொல்லவே மா சஷ்டி வெரத சஷ்டி வெரத வந்து அந்த ஏழு நாளு நா இருப்பே
ஆ
அதையு நா விட மாட்டே அங்கயு போவோ
ஆ
அதுவும் போவோ அது கரெக்டா தீபாவளிக்கு அடுத்த ரெண்டாவ்து மூணாவ்து நாள்ல வருங்க
ஆ
அந்த ஒரு வார நல்ல விஷ சஷ்டிக்கு போவோ அ வைகாசி விசாகம் போவோ ம் ரெண்டு மூணு சிவராத்ரினா அந்த நாலு கால பூஜைக்குங்ளா அதுக்கு போவே அந்த கா இந்த சங்க கொஞ்ச அ கொஞ்ச தொந்தரவு பண்ணாங்கனா போகமாட்ட ஒரு எதோ ஒரு கால பூஜைக்கு போவே ம் ட்ருவே தொந்தரவு பண்லா அப்டினா ஓரளவுக்கு ரெண்டு பூஜையாது பாத்துருவே ரெண்டுல இருந்து மூணு பூஜையாது
அ இங்க வந்து அம்மா வந்து அமாவாசையானா இங்கெ சமயபுரம் போவாங்க
ஓ ஆ தெரியு தெரியுங்க
அதா அந்த கோயில் தெரியாம யார்ருக்கா
அதுபோ முன் எங்க இருந்து பார்த்தாலு சாமி தெரியுங்க
ஆமா
ரோட்ல இருந்து பாத்தாலே நல்லா சாமி தெரியுற மாரி பண்ணி வச்சிருக்காங்க யாருமே அங்க நிறுத்தி முன்னாடி நின்னு கும்புடாம போ மாட்டாங்க உம் அங்க மட்டு தா போவாங்களா
இல்ல அது வந்து அம்மாவாசியானா அங்க போயிட்டு இப்போ ஒரு மதியோ ஒரு ஒரு ஒரு மணி வாக்கல கிளம்புவாங்க
ம் ம்
கிளம்பிட்டு அங்கேயே சாமி கும்ட்டு அங்கேயே தங்கிட்டு விடியா கால தா எழுந்து வருவாங்க அது அமாவாசியானா அங்க தங்கறது ரொம்ப நல்லது அப்டின்னு சொல்லுவாங்க நறையா இது பண்ணிருக்காங்க வேண்டுதலு கொஞ்சோ பளிச்சிருக்கு
ஓ சேரி சேரி சேரிங்
போணம்னா கொஞ்ச அந்த கஷ்டம்ல்லா தெரியாது அதே அவங்க ஒரு மாச விட்டுட்டாங்க அப்டின்னா அந்த ஒரு மாச நமக்கு ஒரு எதோ ஒரு கஷ்டத்த கொடுத்துரு
ஓ அவங்க அந்த மாரி நம்பிக்க உம்
அந்த மாரி நடந்து இருக்கு அப்பற முருகன் கோயில் இங்க முத்துமலை தெரியுமா
ஆ தெரியுமே உம் தெரியு தெரியு உங்க வீட்டு பக்கோதான அந்த முத்துமலை
ஆ கொஞ்சது பக்கோ
உம் சேரி சேரி சேரி
உம் கொஞ்ச தூரமா இருக்கு பஸ் ஏறி போற மாரிதா இருக்கு
உம் உம்
அங்கேயு வேண்டுனா நல்லா நடக்கு அதா முருகன்டா வேண்டுனாலே
அந்த கோயிலுக்கு போவீங்களா
ஆ போவோ
சேரி சேரி சேரி
சேரிங்க நமக்
சேரி ஆ சேரி நன்றி நன்றி